ஹலோ
ஆ சொல்லு என்ன பண்ணிட்டு இருக்க
என்ன அதா அந்த இது சொல்லிட்டு இருந்தேனே இந்த வெளையாட்டுக்கு என்னென்ன பண்ணணு பிள்ளைங்களுக்குன்னு
ஆமா
ஆ அது என்னா தெருமா என்ன தெருமா பாத்தோ அதுல ஒரு அட்டப்பட்டி நம்ம சாதாரணமா பொருள்லா வாங்க்ட்டு வர அட்டப்பட்டி இருக்குல்ல
ஆமா
அந்த அட்டப்பட்டில ஆ அ வந்து அது ரௌண்டா இப்டி ரெடி பண்ணிக்கிட்டாங்க ரெடி பண்ணிட்டு அங்கங்கி ஒரு ஒரு பென்சில் இப்ப இது மாரி இப்ப நெருப்பு குச்சி இருக்குல்ல அந்த நெருப்பு குச்சியே அப்டியே வரஞ்சிர்றாங்க அந்தந்த நெருப் அந்தந்த வரஞ்சது க்கு நேரா ஒரு ஒரு குச்சிய தூக்கி இப்டி வைக்கணு
செரி ஓ
ஒன்னா ரெண்டா து நம்ம ட்ரெஸ் எல்லா எடுத்தோம்னா அட்டப்பட்டி குடுப்பாங்கல்ல கடைல
ஆ
அந்த அட்டப்பெட்டியில கரெக்டா சென்ட்ரா ஒரே ஒரு ஹோல் போட்டுக்குறாங்க
செரி
அந்த சின்ன சின்ன பாலு இப்டி ஒரு பையில போட்டு அம்பதுருவா நூருவான்னு விப்பாங்கல்ல கலர் கலர் பாலு அந்த பால வந்து அதுல கொட்டி ஒரு பத்து பால கொட்டிட்டு அடில ஒரு பாத்திர வச்சு கரெக்டா அந்த நடுல உள்ள அந்த ஓட்ட வழியா அந்த பால தள்ளுனு கீழ
ம்
சாச்சி இப்டி சாச்சி கொழந்த இப்ப நமக்கு அது ஈஸி ஆனா கொழந்தைங்க அத வெளாடும்போது அதுங்க இன்ட்ரெஸ்ட்டா வெளாடும்ல
ஆமா கரெக்ட்தா அந்த இது செய்லா இந்த பாட் ட்டுல்லா கலர் கலரா வச்சுக்கிட்டு லைனா வச்சுக்கிட்டு அடுக்க சொல்லலா ஆனா அதுக்கு ரெண்டு மூணு பேர் இருந்தா நல்லாருக்கு ஆடரு இந்த கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில்லா இருக்குல்ல கலர் கலரா வச்சுகிட்டு
ஆமா
நெறைய கேம்ஸ் சொல்றாங்களே கலர் கலரா கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் வாங்கி வச்சுக்கணு நெறைய கலர்ல
ஆ
லைனா கீழ ஒரு லைனு மேல உள்ள லைன நம்ம வந்து எந்த ஆர்டர்ல இரு ன்னு ஃபர்ஸ்ட் ஃபில் பண்ண சொல்லணு ஃபர்ஸ்ட் ரெட்டு ஒயட்டு் க்ரீனு இல்ல க க கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டல்னா இல்ல பாலு இல்ல கப்பு பிளாஸ்டிக் கப்பு கலர் கலரா இருக்குல்ல ஒரு ஆடர்ல அடக்கி வச்சுட்டு அவங்கள அதே ஆடர்ல அடுக்க சொல்லணு இப்ப மூணு ரெண்டு பேரு இருக்காங்கன்ன அந்த அதல்ல அவங்க அடிக்க யார் ஃபஸ்ட் வின் பண்றாங்களோ அவங்க வின்னர்ங்கிற மாரி பாயிண்ட்டு
ம் இன்னொன்னு என்ன தெருமா அடுத்து இது அது சென்னா நம்ம அது வாங்குறோம்ல க கல்ல கொண்டகல்ல அந்த கொண்டகல்லய ஆ கருப்பு கொண்டகல்லயு வெள்ள கொண்டகல்லயு ஒன்னா கொட்டி ரெண்டு பவுல் பக்கத் துல வச்சி யாரு சீக்ரமா அத பிரிக்கிறாங்க அதுதா போட்டி
ஓ
சூப்பரா இது
இல்ல இல்ல நா அது ம்
கொழந்தைங்க சேட்ட பண்றாங்க அந்த சேட்ட பண்ணாமையு பாத்துக்கணு நம்மள்ட்ட இப்ப அமௌண்ட்டு கொஞ்சதா இருக்கு அப்ப இதெல்லா நம்ம பண்றத விட நமக்கு என்னதா இருக்கு வேற
ஆமா ஆமா இருக்க எப் எப்டி பாத்தாலு இந்த பிள்ளைங்களுக்கு எவ்ளோதா வெலைக்கு குடுத்து காசு குடுத்து வாங்கி குடுத்தாலு அந்த வெளையாட்டு கொஞ்ச நாள் வெளையாடுங்க அதுங்களுக்கு போர் அடிச்சிருதா
உம்
அதுவளதான் அது ஒரு எனக்கு தெரிஞ்சு என் வீட்டுல வந்து ஏகப்பட்ட பொருளு இந்த பிள்ளைங்க அதெல்லாம் யூஸ் பண்றதே கிடையாது ஒரு பர்டிகுலர் பொருளை மட்டும்தான் எப்பவுமே ரெகுலராக அதுங்களுக்கு ஏதோ ஒண்ணு ரெண்டு கேம்ஸ் வந்து பிடிக்கு இல்ல அதை வந்து ரெகுலரா விளையாடுதுங்க மத்ததெல்லாம் வந்து டச் பண்றதே கிடையாது அவ்வளோ தான் ஒரு தடவ விளையாட்டு தா தூக்கி போட்டுருது அதுங்களுக்கு அது மேல உள்ள இ இன்டுரஸ்ட்டு குறைஞ்சிருதா அவளதான் அதோட விளையாட்டுக்குள்ள வந்த மதிப்பே போயிடும் அவளதான் முடிஞ்சச்சு வேஸ்ட் அது காசு வேஸ்டு அதுக்கு நம்ம இந்த மாதிரி காசு செலவு இல்லாம நீ சொல்ற மாதிரி செஞ்சா நல்லதுதான் எனக்குமே
ஆமா நமக்கு இன்னொன்னு இப்ப இருக்கிற பிள்ளைங்களோட பிள்ளைங்களோட அம்மா தான் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு நம்ம அப்டேட் ஆனா மட்டும்தான் நம்ம பிள்ளைய வளக்க முடியும் அப்பல்லாம் நம்ம அம்மா என்ன பண்ணுவாங்க அப்ப நம்ம விளையாண்டதெல்லாம் என்ன விளையாட்டு தெரியுமா இந்த காட்டு இருக்கு தெரியுமா அந்த காட்டாமணி அப்படி குட்டி குட்டியா உடைச்சு உடைச்சு உடைச்சு நெத்தி சுட்டி காதுக்கு தோடு இதெல்லாம் பண்ணி விளாண்டமா நினப்புருக்கா இல்லையா
ஆமா அ அது ஞாபகம் இருக்கு அந்த காட்டாமணிலேயே ஒரு ஒரு காட்டாமணியில வந்து காய் காய்க்கும் அது உள்ளந்து பொமை வரும் ஞாபகம் இருக்கா
ஆமா அத பம்பரம் மாரி இப்படி சுத்தி சுத்தி விளையாண்டு ஐயையோ அதெல்லாம் நமக்கு அவ்வளவு நல் நல்ல நினைவுகள் ஆனா இந்த பிள்ளைங்களுக்கு அதெல்லாம் என்னன்னு கூட தெரியாது
ஆமா இப்ப பபிள்ஸ் இதுங்க எல்லாம் இப்ப கடையில வாங்குது
ஆஹ் பப்ல்ஸ் ஆமா அது ஒரு காட்டாமணி பபுள்ஸ் உடுறது ஒரு காட்டாமணி அப்புறம் பம்பர சுத்துறது ஒரு காட்டாமணி நல்லா இருக்கும் எல்லாமே
அது ஒண்ணா அப்புறம் அதே போல அஹ் ஏ நான் நம்ம ப நான் படிச்ச ஸ்கூல் கிட்ட ஒரு ஆலமரம் இருக்கும் அந்த ஆலமரத்துல வந்து அரசமரம் ஆலமரம் கிடையாது அரசமரம் அந்த அரசமரத்துல ஒரு கல் வச்சு குத்துனா பால் வரும் அந்த பாலை எடுத்தோனா கொஞ்சம் கொஞ்சமா சேத்து அதுல பபுல்காம் மாதிரி வரும் அது தெரியுமா உனக்கு ஞாபகம் இருக்கா
ஆமா ஆமா ஆமா ஆமா அப்ப அததானே ஆலம்பழ ஆலம்பழும்பாங்க
ஆமா அந்த ஆலம்பழம் வந்து சாப்பலா போலருக்கு தெரியாது அப்பலா ஆனா இந்தந்த ஆலம்பல கொத்தி கொத்தி கொத்தி அரச மரோ தா ஆலம்பலம் கெடையாது அரச மரோ
ஆஹ்
அந்த பிள்ளைங்க வந்து அப்ப தெரியாம சொல் து ஆலமரம் ஆலமரம் அரசமரம் தான் அது அதுல கொத்துனா பால் வரும் அந்தப் பால எடுத்து சாப்பிட்டா அது பப்பிள்கம் மாதிரியே ஆயிடும் கொஞ்ச கந கொஞ்ச கொஞ்நேரம்
ஆமா ஆமா ஆமா ஆமா அத வந்து கைய வச்சு ரொம்ப நேரம் மூடிருக்கு க்கணும் யாருக்கு தான் அது நிறைய அந்த பால் அப்படி கொத்தின வேகத் அதுல இருந்து ஒரு பால் வரும் அதை நம்ம கையை வச்சு அப்படி மூடியே வச்சிருக்கணும் அதுக்கப்புறம்ட அப்படி எடுத்தா அதுல ஒ பிசின் மாதிரி ஒன்னு வரும் அது தா இப்ப நம்ம ஆலம்பால்னு சொல்லி
ஆமா ஆமா அ இன்னுமே அதெல்லா நெனச் சாப்பா நல்லாருக்கு புதுசா புக்கு குடுக்குறப்ப ஒரு வாசோ ஆ அதெல்லா மறக்கவே முடியாதுல புதுசா புக்கு குடுப்பாங்கல்ல
ஆமா
அப்ப ஒரு வாசோ வருல அது புடி
அதோட இன்னொன்னு சொல்லவா பே ஸ்லேட்டு அம் நம்மல்லா ஸ்லேட்ல தானே எழுதுனோ
ஆ
ஸ்லேட்ல குச்சிய வச்சு பாக்ஸு போட்டு நூறு எரநூறு முன்னூறு நானூறு ஐநூறுன் போட்டு இப்டி தூக்கி போட்டு எந்த பொட்டில வுழுத் ஓ அந்த நம்பர் வந்து நம்ம ஜெயிச்ச நம்பரு
ஆமா அந்த வெளையாட்டு இருந்துதுல அதெல்லா மறந்துருச்சுல்ல
ஆ‌ அத வந்து இப்டி தூக்கி இப்டி போடணு அது சூப்பரா இருக்கூ ஆ அதுல நாந்தா எப்பயுமே ஏ தங்கச்சியோட நா முன்னாடி வெளாட்
அந்த அந்த விளையாட்டு ஒன்னு அப்றோ வந்து டிக்கி விளையாடுவோல கலர் கலரா வளயல ஒடச்சு செ‌ அது ஞாபகோ இருக்கா
ஆமா டிக்கி வெளயாடுவோ கலர் வளையலு அப்றோ ஒரு கோடு போட் டு ஒரு சதுரமா ஒரு கோடு போட்டு அந்த கோட்டிலயே அவ்ளோ டிக்கீயு கொட்ணுப்டி கொட்டிட்டு ரெண்டு அதாவ்து சேம் கலர் வளையல ஒரு வெரலால எந்ததியுமே டச் பண்ணாம இப்டியே இழுத்து அந்த கோட் டுக்கு வெளில கொண்டு வந்தா அது நம்ளோட பாயிண்ட்டு
ஆமா அது ஒன்னு அப்றோ வந்து வளைலே ரவுண்டா முழுசா உள்ள வளைல வந்து இப்டி தூக்கி போட்டு கையிலேயே புடிப்போம்ல
ஆ‌ வெரல்ல வெரல்ல புடிச்சு வெரல்ல எது மாட்டுதோ அது நம்ம ஜெய்ச்சது
அது நம்ம ஜெயி ச்சது அதுவு நல்லாருக்கூ போட்டு போட்டு புடிக்கிறது
ஆம்மா
அதுவு நல்லாருக்கூ அதுவு ஞாபகோ இருக்கு அப்றோ வந்து வெளக்க மாத்து குச்சி நா வந்துட்டு ஒரு பத்து பதுனொன்னு பிச்சு போ போட்டுக்கிட்டு அப்டியே தூக்கி போட்டு ஒன்னு ஒன்னா எடுக்கணு டச் பண்ணாம
ஆமா சூப்பரா இருக்கூல
இல்ல அது மாரி விளையாட்டுலா அந்த பிள்ளைங்களுக்கு வந்து ஆ ஞாபகமே இரு காது அதாவ்து தெரிஞ்சிருக்கே வாய்ப்பில்ல நம்மெல்லா சொல்லி குடுத்தா வேணா
இப்ப நமக்கே அதெல்லா வாவ் அதெல்லா நல்லா இருக்குமுலங்கிறோ நம்ம எத்தன வ நம்ம எத்தன தடவ நம்ம பிள்ளைளுக்கு அத சொல்லி குடுத்தோ
ஆ நா ஏ பிள்ளைக்கு ஒன்னே ஒன்னு அந்த வெளக்கு மாத்து குச்சி கேம் மட்டு சொல்லி குடுத்துருக்கே அப்றோ புளியங்கொட்டைய அந்த ரவுண்டுக்குள்ள போட்டு ஃபூ ஃபூன் ஊதி இருப்போம்ல வெளியில அந்த ரவுண்டுக் கு வெளியில வரதெல்லா நம்மளோட காயினு மூணு சான்ஸ் குடுத்து இல்ல அது நா வெளையாடுவே நா இப் இப்பதிக்கி புளியங்கொட்ட கைல இருக்கத்னால அந்த ரெண்டு வெளயாட்ட மட்டு சொல்லி குடுத்துருக்கே அவனுக்கு அந்த கேம் புடிக்கூ ஆனா என்ன அதுல ஒன்னுனா இவனோட வெளையாட்றதுக்கு இங்க இன்னு இப்பதான பாப்பா சின்ன பிள்ள தான இதுக்கப்றோ தான அவ வெளையாட்றதுக்கு ஆரம்பிப்பா இவ கொஞ்சோ ஆரம்பிச்ட்டானா என்ன வந்து அவ ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாட் டா இவ சின்ன பிள்ளையா இருக்குறால்ல அம்மா வாமா அம்மா வாமான் கூப்ட்டுக்கிட்டே இருக்கா அதுதா ஒரே ஒரு விஷ்யோ ஆ
ப்ப பார் ஒரு ஆள் வேணுனா அது நம்மளு தா அப்பயு நம்ளே தா ஒக்கார்ற மார்ருக்கு பிள்ளையோட வெளயாட்றதுக்கு இல்ல
டாலுமே ஆமா ஆமா ஆமா நானு முடிஞ்சளவுக்கு இந்த மொபைல்லலா அடிக்ட் ஆகாம இருக்கணுங்க அதுக்காக தா இது மாரி ஏதாவ்து ஒன்னொன்னு சொல்லி சொல்லி குடுத் த்துக்கிட்டு தா இருக்கே அது ம் அது இல்லனா டீ வி ய பாக்க ஆரம்பிச்சிருவா ஃபோன் பாக்கறதுக்கு டீ வி யாது பாக்கட்டு அப்டின்னு விட் டுறது ஆனா வந்த ஒடனே பதி ஹோம் ஒர்க் பண்ணிட்டு அப்றோ சாப்ட்டு சீ தோப்ப உக்காந்து கொஞ்ச நேரோ இப்ப வெளையாடுறதுக்கு தா இந்த பாப்பாவ கூப்ட்டு கூப்ட்டு பாக்றா அவ போமாட்டாய்ங்கிறாப்புல இருக்கு
ஆ
டீவி பாத்திட்டு இருக்கா
அடுத்து இந்த சில்லிக்கோடு சில்லிக்கோடலயே ரெண்டு மூணு வகைகள் இருக்கு சில்லிக்கோட்ல வந்து அஞ்சு பாக்ஸ் போட்டு இந்த தல காலு அப்புறோ பொட்டி பொட்டி தாண்டறது அந்த மாரி ஒரு சில்லிக்கோடா ஏரோபிளேனுன்னு ஒரு கோடு இருக்கு ரெண்டு பாக்ஸு அடுத்தது நடுவுல ஒரு பாக்ஸு அடுத்து ரெண்டு பாக்ஸு அடுத்த நடுவுல ஒரு பாக்ஸு ஒரு ரெண்டு பாக்ஸ்ல ரெண்டு கால வச்சு அடுத்து ஒரு கால வச்சு அந்த ஒரு பாக்ஸ்ல ஜம்ப் பண்ணனு அது ஒரு வெளையாட்டு அப்புறோ நாலு பொட்டி போட்டுப்போ சதுரமா போட் டு அந்த சதுரத்த நாலு சமமா பிரிச்சு அதுல சில்லி கோ சில்லி சில்லினா அந்த சின்ன கல்லு அததா சில்லி அந்த கோட்ட வந்து டச் பண்ணாம வெளையாடணு அது நா இப்ப சொல்லி் குடுத் ருக்க புள்ளைங்களுக்கு
ஓ அந்த வெளையாட்டு நல்லா இருக்கு அப்புற ஆ ஆ மண்ணு வந்து கொண்டுட்டு போயிட்டு ஒரு எடத்துல போட்டு கண்ணாமூச்சி மாரி கண்ண போடிகு மூடிக்கிட் டு அம்மா வீடு எங்க இருக்கு ஆத்துக்கு அந்தாண்ட அம்மா வீடு எங்க இருக்கு ஆத் துக் அந்தாண்டன்னு எங்கங்கையோ போய் சுத்தி அந்த மண்ண கொண்டுட்டு போய் யார் வீட்டு வாசல்லயாது வச்சுட்டு வந்துருவோ திருப்பி அந்த புள்ளைங்கள இங்க சுத் தி அங்க சுத்தி எங்கங்கையோ அழச்சிட்டு போயிட்டு திருப்பி அந்த மண்ணு எங்க இருக்குன்னு போய் கண்டுபிடிச்சட்டு வரணு
சேரி இது என்ன கான்செப்ட்டுன்னே எனக்கு புரியில அது அப்போ வெளையாடுவோ ஆனா அது என்ன கான்செப்ட்டு
அது கான்செப்ட்லா என்னன்னு தெரியாது ஒரு அடையாள வச்சிட்டு வந்துர்ணு அந்த புள்ளைங்க கரெட்டா அத வந்து ஃபைண்ட் பண்ணணு இவ்ளோ தூர இப்ப இருக்கோனா அதுங்க கெஸ் பண்ணி போறதுதா
ஓ கண்ண மூடுனாலு நம்மளோட எய்ம போய் அச்சீவ் பண்ணணுமா
ஆ அதுதா அதுக்கு ஆனா நமக்கு அதுக்கு மீனிங்லா இப்ப யோசிச்சு பாத்தாதா புரியுது அப்பெல்லா இப்ப எங்க நம்ம அந்த வெளையாட்டையே மறந்துட்டோமே இப்ப யோசிக்கிறப்ப தான ஞாபக வருது நமக்கு
ஆமா ஐய்யய்யோ அதெல்லா இப்ப பேசும்போது தா நெனப் மே வருதுல்ல
ஆ ஆமா அது இல்லாம சொப்பு சாமன்லா வச்சுக்கிட்டு நா ஸ்கூலுக்கு போற
ஆமா எங்க அக்கா இப்ப பெரியம்மா வீட்ல எங்க அக்கா இருந்தது அப்ப வந்து அதுக்கு வந்து மரத் துலேயே எல்லா ஜாமானு வாங்கி குடுத்துருப்பாங்க மரப்பாச்சி பொம்மையிலேருந்து மரப் மர ஜமான்னு ஒன்னு இருக்கு அதெல்லா பாத்தாலே ஆசையா இருக்கு குக்கரு அது இது பிளாஸ்டிக்ல அப்ற நெறைய அந்த மாதிரி அப்புற வந்து கோடு இப்டி வெளக்கமாத்து குச்சி இருக்குல்ல அந்தக் குச்சிய வச்சு ஒளிய வச்சு வெளையாடுற ஒரு வெளையாட்டு இருக்கு
அந்த மண்ணுல நீட்டா மண்ண வச்சுக்கிட்டு உள்ளார எங்க இருக்குன்னு கண்டுபுடிக்கணுன்னா அந்த கைய வச்
அது ஒன்னு அப்டியே வச்சு வச் சு வச்சு அப்டி கையி ரெண்டு ரெண்டு கையையு அப்ற கோத்து பச்சக்குன்னு இப்டி அமுக் அடிக்கணு அடிச்சு அந்த எடத்துல இருந்
ஆ அததா நானு சொல்ற அது என்ன கத் கிச்சிக்கிச்சாந்தாம்பழ தான
அது தெர்ல என்னன்னு அது தெர்ல ஆ இன்னொன்னு அது இல்ல நா சொல்றது அதே கெடையாது நாலுக்கு நாலு கோடு போட்டு அந்த கோட்டுக் கு எங்கயோ ஒரு எடத்துல குச்சி இத்துனோண்டு குச்சி ஒளிய வச்சிரணு
ம்
எந்த எடத்துல அந்த
ஆ ஞாபக இருக்கு ஞாபக இருக்கு மழை பேஞ்சா வெளையாடுவோமே அந்த வெளையாட்டா
அதுதா அதுதா
ஏன்னா அது மழை பெஞ்சா மட்டும்தா வெளையாட மு முடியு அந்த வெளையாட்டு ஏனா அப்பதானே மண்ணஈசி குழிய தோண்டி அதுக்குள்ள ஒளிய வைக்
ஆமா ஆமா ஆமா அது என்னன்னா
ஆ
நம்ம கையில ஒரு குச்சி வச்சுக்கணு அந்த வெளக்கமாத்த குச்சி கொஞ்சோன்டு ஒடச்சு இப்டி வெச்சுகுவோ அதால ரவுண்ட் பண்ணனு அப்டி எய்ம் அதாவது நம்ம அவ நம்மள கெஸ் பண்றது அது எந்த எடத்துல மண்ணு அப்டியே நம்ம கைய வச்சிருந்தோம்னா மண்ணு கலஞ்சிருக்கோ அந்த கலஞ்ச எடத்த ரவுண்ட் பண்ணுவோ அதுலயு ட்ரிக்கா டேலண்ட் ஆனவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு எடத்துல குச்ச வச்சுட்டு இன்னொரு எடத்துல அப்டியே கையெல்லா வச்ச மாரி அப்டி பதிஞ்ச மாரி அப்டியே ஆக்க்ஷன போட்டு அ ஏமாத்துறதுக்கு ஆமால்ல ஒரு விஷயம்னு இருந்தா நம்ம ஜெயிக்கிறதுக்கு அந்த எடத்துல
ஆமா ஆமா ஏடே இது ஏமாத்துது ஏமாத்திட்டேருக்கு ஆமா ஆமா
அது மாரி வருது அதுவு நல்லா இருக்கு பாக்க அந்த வெளாட்டு நல்லா